கம்
வணக்கம் ம் ம் இல்ல இனிமேதா
ஓகே ஓகே ஓகே நானு இனிமே தா ம் ம் ம் சேரி
அது
உங்களுக்கு எதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதாவ்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப புடிக்கு சொ போர்ட்ஸில இந்த மாரி ஆர்வமா இருக்கே அந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆகி ஆக்டிவிட்டி எதா உங்களுக்கு இருக்கா இந்த மாரி பாட்டு பாடுறது இல்ல டான்ஸ் ஆடுறது
நறைய இருக்கு ஏதோ ஏதோ அதா எதுலயுமே ப்ராப்பரா போ முடியல
ஓ ஓ
சாப்ட் ஆயிடு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ம்
அப்பறம் பாட்டு ஏதாவது பாடுவோ ம் எனக்கு வீணை பிடிக்கும் ரொம்ப வீணை வாசிக்கிறதுக்கு
வீணை பரவால்லயே அ அ
அ காலேஜ் பைனல் இயர்ல கிளாஸ் போனே ஒரு த்ரீ மந்த்ஸ் போனே அவ்வள தான அதுக்கப்பறோ என்னால்ல கண்டினியூ பண்ண முடியல
ஓஹோ சூப்பர் சூப்பர் ம் ம்
அ ப்ராஜெக்ட் அது இதுன்னு வந்துருமா அதனால கண்டினியூ பண்ண முடியல
ஓ ஓ ஆனா ஃபஸ்ட் டைம் இவ்வளவு நாள் பேசுனதுல வீண வாசிக்கும்னு தெரிஞ்சது நீங்க தான் ஃபஸ்ட் கேக்கும் போது
அ ரொம்ப பிடிக்கும் அ அது பண்ணல அப்பறம் அது சும்மா ஏதாவது அதுல இருந்து ஸ்வரம்ல்லா சொல்லி கொடுத்தாங்களா
ம்
அத வச்சு சும்மா இது டேப் எல்லா இருக்குதா அதுல அந்த இது இருக்கும்ல அ
ஆப் ம் ம் ம் ஆமா
அதுல ஏதாவது டியூன் போட்டு போட்டு போட்டு அதுவே பாத்துட்டே இருப்பே
ஓகே ம் ம்
அப்பறம் நெறைய டிராயிங் இல்ல
அ வாங்கிருக்கலாம்ல ஒண்ணு
ஆமா அது வரு ஒரு தேட்டி ஃபார்ட்டி கிட்ட வரைக்கு வரு இப்ப நா பிராப்பரப்பு பிகினிங் லெவல் மட்டு தான் படிச்சிருந்தே அதுக்கப்பறம் ஃபுல்லாதான் படிக்கல கத்துக்கல
ஓ சேரி சேரி சேரி
கத்துக்க முடியலா அதா பைன் ப்ராஜெக்ட் அந்த மாரி அதுலேயே லேட் ஆயிடு போக முடியல அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்பறோ அதோடு முடிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு அது அப்டியே கண்டியூ பண்ண முடியல இப்ப நெனைப்பே
ம்
ம் பையன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சேத்து விட்டுட்டு அங்கே இருந்ததுன்னா போய் கத்துக்கலா அப்டின்னு தா நெனப் ப்பேன் இன்னும் அதுக்கான டைம் வல்ல
ம்ம்
ம்
நல்ல டிராயிங் நல்லா பண்ணுவீங்ளா
ம் பண்ணுவே அது வந்து சின்ன வயசுலலா ரொம்ப இன்ரெஸ்ட் இருந்தது ஆனா அப்ப அப்பா வந்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணா படிப்பு இதாயிடுன்னு சொல்லிட்டு கலர் கூட வாங்க உட மாடாங்க பெயிண்டிங் அ
ஓ
திட்டுவாங்க அது எதாவது வரைஞ்சிட்டு இருந்தா உட்காந்து அதலா திட்டிடே இருப்பாங்க
ம் ம்
அப்றோ அப்டிய அது கொஞ்ச கொஞ்ச விட்ருச்சி ஆமா ம்
ம் ம் ம் வேற ஸ்போர்ஸ்ல
சார்ன அனானே நம்மளா ஏதாவது இந்த வேலைக்குல்லா போயிட்டு நம்மளா எதாவது சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அதுவு நறைய பண்ணுவே வீட்ல டெக்கேர் ஐட்டம்ஸ் எல்லா நெறைய பண்ணுவ
ஓகே ஓகே
ஸ்டிச் பண்ணுவ ஸ்டிச்சிங்லியு இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ம் ம் ஆனா எதுவுமே புடிச் ஃப்ராப்பரா எதுவுமே பண்ணாம விட்டிங்க கண்டினியூ பண்ணாம விட்டிங்க
அ அத் அது அட்வான்ஸ் லெவலுக்கு போல எதுமே
ம் ம்
எனக்கு எனக்கு ஸ்டிச் பண்ணிக்வே என்னோட ட்ரெஸ் லா அ அந்த மாரி கத்துக்கிட்ட அது எல்லாமே நானா கத்துகிட்டதா யூடிப் பாத்து பாத்து
பரவால்ல பரவால்ல ம் ம் ம் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா மெயின்டெனா பண்ணி இருந்தீங்னா எல்லாத்து எதுலோ ஒன்னு நீங்க
ஆமா சித்ரா தேவி பிரியா மாரி ஆயிடுச்சு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ஸ்கில் எடுதுட்டு
ம் ம் ம் வீண சிங்கிங்கு டான் டான்
ஆமா ஆ அ அது வராது
அது வராது ஓகே ம் ம் ம்
அது மட்டு தா இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல அதுலயு பரதநாட்டியு தா பாப்ப புடிக்கு முன்னெலா ஆ அது ரொம்ப ரொம்ப எனக் கத்துகணு அப்டினுலா ரொம்ப நெனச்சதில்ல ஆனா பாட்டு மியூசிக்கு டிராயிங்கு
ம் பரவால்ல பரவால்ல எனக் கு இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினு பாத்திங்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு டான்ஸ்ல இருக்கு அ ஸ்போர்ட்ஸ் ஆ நல்லா ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்னா அந்த செடில் காக்கு கிரிகெட்டு
ஒ சுப்பர்
இது டான்ஸ் நல்லா ஆடுவே டான்ஸ்ல ரொம்ப ஆர்வோ அதே மாரி டெக்கா வீ டிசனிங் நல்லா பண்ணுவ அந்த வீட்ட நல்ல டெக்கரேட் பண்றது ஒரு ஒரு எடத்த காசு காச்ச முச்ச இருந்தா அந்த எடத்த கரெக்டா ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சிருவ அந்த மாரி கொஞ்ச இதா இதா இருத்துச்சினா குப்பையா இருந்துச்சுனா புடிக்காது என்னதா இருந்தாலு கூட்டி கூட்டி அழிட்டு அந்த இடத்த வந்து இது பண்ணிட்டு கொஞ்ச நல்லா ஏதோ ஒரு நால் பொருள் இருச்சா நாலு‌ பொருள வச்சு டிசைன் பண்ணி நல்ல ப்ராப்பரா அடிக்கி வச்சு ஒரு டிசைன் பண்ணி வக்கறது டேக்கர் அந்த மாரி எல்லா பண்ண புடிக்கு அதே மாரி கையள செய்வ நெறையா இத வீட்ல செஞ்சு வச்சா நல்ல இருக்கு பாப்ப அப்டி இல்ல ஆன்லைன்ல பாப்ப டெக்கர்‌ அய்ட்டம் இந்த மாரி எதாது இருக்கா பாத்து வாங்கி வீட்ல வச்சோம்மானா கபோட்ல வச்சா நல்லாருக்குமா பா பாத்து வப்பே லக்சூரியஸ் கார்லா இருக்குல அந்த மாரி கார்லா என்ன பண்ணுவ எ ஓ கையால செய்ய முடியாது ஏனா போனமே ஆர்டர் போட்டு வா இப்ப இப்ப இப்ப அந்த ரேஞ்ச் ஓவரா இருக்கட்டு அந்த மாரி அந்த ஃபெ ஃபெராரிலா பாத்தீங்கன்னா அல்லாமே ஒரிஜினல் மாரிய தா இருக்கு டோர் தொறக்கலா எல்லாமே ஆ மினிய ஆயிடுச்சு அதெல்லா வாங்கி வீட்ல வச்சிருக்கே அதெல்லா ரொம்ப புடிக்கு அந்த மாரி வச் வச்சி பாக்குறதயா அப்டி வச்சி அத எடுத்து ஜூஸ் தட்டி ஜூஸ் தட்டி எடுப்பே அப்ப அப்ப வீட்ல
எனக்கு அது மாரி அந்த சாப்டைலா புடிக்கு வாங்கி வைக்கிறக்கு ம் முன்னாடி வச்சிந்த அதெல்லாமே இப்ப இந்த கொழந்தங்களா வந்தோனே அப்டியே அதெல்லா தூக்கி விளாடா ஆரம்பிக்
ஆனா நாலா அது பிளாக் பண்ணி வச்சிருவே நாலா ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரூபா ஆயிரத் டென் ரூபா சம்திங் வருமா அது வந்து நல்லா கியூட்டா அழகுக்கு குட்டியா இருக்குமா அப்டியே பாக்கவே நல்லா இருக்குமா அதனால என்ன பண்ணுவே வாங்கி வீட்ல வச்சிட்டு கொழந்தைங்கள்னா வந்துச்சினா பூட்டிருவே கபோட பூட்டிருவே ஏனா அத எடுத்து நம்ம எடுக்கூடாதுனு சொல்ல முடியாது எடுத்து விளையாட வேனானு சொல்ல கூடாது நம் பூட்டிட்டோம்னு வச்சுக்க பூட்டிருக்கு போலன்னு சொல்ட்டு கம்முனு விட்டுருவாங்க நம்ம அந்த கொழந்தங்க எடுக்கும் போது எடுக்காதனு சொன்னால அவுங்களே கோவுச் க கொழந்தைக்கு ஒரு மாரி ஆயிடு அப்டிங்கும்போது நா கொழந்தைங்க இருக்காங்க வந்துட்டாங்கனாலே அசாம போய் பூட்டிட்டு வந்துருவே அந்த மாரிலா பண்ணுவே அந்த மாரி புடிக்கு அதே மாரிதா செட்டில்க்காட் வெளாடுவே இப்ப வரைக்குமே வெளாண்டுதா இருக்கே இப்ப வெளாடுறது இல்ல ரெண்டு மாச வெளாடுறதில்ல அதுக்கு மின்னால பாத்தீங்கன்னா மார்னிங டைம் ஆறு மணிக்கு போன இண்டோர்ல் வெளாடுவோ அத சிக்னா ஃபுல்லா குளோஸ்ல இருக்கு இன்டோர் வெளாடுவோ
ம்
அந்த வந்து ஜாலிய வெளையாடுற ஸ்ஃபோட்ஸ்லே பாத்தீனா அந்த செட்டில் ஹார்க்தா பாத்தீனா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டானா ஏனா எல்லா ஸ்போர்ட்ஸ்சு பாத்தீங்கன்னா ஏதோ சலப்பு விழுந்துரு செ செட்டில்கார்க்ல்லா பாத்தீங்கன்னா பால் எப்ப நம்மகிட்ட வருதுனே தெரியாது அது வந்து நம்ப அப்டியே ஆக்டிவாவே இருக்குணு அப்டி சுறுசுறுப்பாவே வச்சிருக்கு அந்த கேம் நம்பள பால் எந்த எடத்துல வந் தாலு ஓடி எடுக்கணு கீழ விழுந்து எக்கணு அப்டி இப்டினு அந்த பக்கட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு மத்தபடி கிரிக்கெட் டு இந்த ஃபுட்பால் இந்த வாலிபால் பாத்தீனா எப்யோ ஒரு டைம் தா பால் வரு அப்டிங்போது பெருசா தெரியாது இது வந்து நமக்கு நம் சீரியஸ்சா வெளையாடுவோமா நல்லா இருக்கு அப்டி ஓடியாடி வெளையாடுறது நல்லா ஸ்சுட் ஆகு ஒடம்புல இருந்து நல்லா வேர்வைல்லா வெளியேறு அப்டிங்கும் போது நல்லா சுறுசுறுப் பாவு இருக்கு மைண்ட் நல்லா வேல செய்யு இந்த எடத்துல பால் அடிச்சா பால் எடுக்க மாட்டா இந்த எடத்துல பால் அடிச்சா எடுக்க மாட்டா நம்ம பால் வரும்போது நம்லரிமே கீழ டைவடிச்சலா எடுப்போ அந்த மாரிலா காலேஜ்ல இருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு காலேஜ்ல இருந்து வெளாண்டு காலேஜ்ல ஆ டிஸ்டிக் லெவல்லா வெளாண்ட்ருக்கு ஸ்டேட் லெவல் ஸ்டிக்லெவல்ளா வெளாண்டுருக்கே இப்ப வரைக்குமே அப்டியே ஃப்ரீ டைம்ல இல்ல ஏதோ டைம்ல போய் வெளாண்டு வருவே டோர்னமெண்ட் இருந்தா கூப்ட்டுவாங்க போய் வெளாண்டு வருவே அந்த மாரிலா இப்போ வரைக்குமே பண்ணிட்டு தா இருக்கே அது ரொம்ப புடிக்கு அதே மாரி கிரிக்கெட்லா வெளையாடுவே சண்டேஸ் ஆனா கிரிக்கெட்டுங்குறது கண்டிப்பா கம்பல்செரி வெளாண்றது ஆனா இப்ப டெக்கோர் ஐட்டம்லா கொஞ்சோ குறஞ்சிருச்சு ஏனா அதிகமா வாங்கிட்டே இதுக்கு மேல வாங் வாங்கி வக்கிறதுக்கு எட இல்ல அப்டிங்கும்போது என்னா பண்ணுவனா இருக்குற பொருள் என்ன பண்ணு மாத்தி மாத்தி வப்பே ஒ ஒவ்வொரு நா ஒவ்வொரு பொஷிசன்ல பேக் சைல திருப்பி ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்ல ஓட திருப்பி வக்கிறது எதோட பண்ணிக்கிட்டே இருக்கணு ஒருவ ஒரு பொருள குடுத்தினா பிரிச்சி மேஞ்சிருவ நானு பிரிச்சுபுள்ள என்ன இருக்கு அப்டின் பாத்துருவே எதோ பொருளு கெட்ருச்சு வீட்ல வந்து கெட்டு போச்சுன்னா அந்த பொருள பிரிச்சு உள்ள என்ன இருக்கு என்னன்ன குடுத்துருக்காங்க எல்லா
ஆம்மா ஆம்மா அந்த வேல எனக்கு
கையனோட பாதி டாய்ஸ் ரிப்பேர் ஆயிச்சுன்னா கழட்டி போட்றது நானதா இருப்ப ஒன்னு ரெண்டு சக்சஸ் ஆயிரு ஒன்னு ரெண்டு அப்டே அப்டே கவர்ல கட்டி தூக்கி போட்ருவ தெரியாது நா தூக்கி போட்டனே அவனுக்கு
அதுலந்து அவள புதுசா கத்துப்போ நம்ப ஒ இப்பிட்லா பண்ணனு போல அல்ல கெடைக்கிற மோட்டர்லா எடுப்போ அந்த மோட்ரு எடுத்து வெச்சு என்ன பண்ணுவோ கடாய்ல குடுத்து மேல காஸ் வாங்குவோ நால்லா சின்ன வய்சுல நல்ல ஒர்க் பண்ற மோட்ருலா என்ன பண்ணுவாங்க இந்த மேரி காலேஜி ப்ராஜெக்ட்லா கேப்பாங்ளா கடைல குடுத்தன்னா ஒரு பத்துருவா இருவருவா குடுப்பாங்க சின்ன வய்சுல வாங்க்கிவ அந்த மாரிலா பண்ண உண்டு வீட்ல காசு தர்லைய்ன்னா பொம்மைய ஒடச்சிருவே பொம்மைய ஒடச்சி கொன் பேங்க போய் குடுத்துட்டு காஸ் வாங்கிட் வந்துருவ அந்த மார்லா பண்ண அது
அதா அதா அதா அந்த மாரிலா இருக் அப்புறோ இப்பல்லா பெருசானது எதா ஸ்கில்ஸ் எதா கத்துக்லா எதா ஆன்லைன்ல நறையா வருதே டேட்டா அ அது அது அதுன் வருது எதோ ஒன்னு கத்துக்லா கத்துக்லானு ஸ்டார்ட் பண்றது அப்றோ அப்டியே போயிருது கோடிங் எல்லாமே இன்ட்ரஸ்டா இருக்கு
இப்ப இருக்க கொழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா நம்ப எங்க நம்ப வெள்ளாண்ட மாரிலா வெள்ளாட்றதுல்லல்ல மொபைல்யே பாத்துக்குறாங்க பண்ணிக்கிறாங்க நம்மளா ஒரு பொருள குடுத்தா பிரிச்சி மேஞ்சிருவோ இப்பலா அவுங்க அந்த பொருள குடுத்தாலே வெளயாட மாட்டிகி
இப்போ ஆ சம்மர் இது ஆரம் தென்னி இவுங்க ஸ்கூல்லேந்தே செம் பண்றாங்க அதாவ்து வேற வேற ஒரு ஏரியால ஒரு அட் கெடமில ரோபோட்டிக்ஸ் இப்போ ஃபிப்த்துஸ் ஃபிப்த் அஞ்சு வய்ஸ்லேர்ந்து ரோபோட்டிக்ஸ் சொல்லித்தராங்ளா
பரவால்ல ம் ம்
ம் அஞ்சு வய்சுல என்ன புரியும்னு தெரியில இல்ல புரியுமா இன்ரஸ் இப்ப நம்மளா சின்ன வய்சுல இந்த கார் மோட்ரல்லா பிச்சி மேஞ்ச மாரி அவுங்க அத இந்த இன்ட்ரஸ்டா இருக் வா என்னன் தெரியில
தெரியில ம்
ம் பரவாலல்ல ஆனா இப்பலந்தே அதல்லா கத்துக்கற்தல்லா
அ அ
நமக்குல்லா இந்த ஸ்விம்மிங்கு ட்ராயிங்கு இதா வச்சிருந்தாங்க சம்மர் ஸ்கில் டெவலப்மெண்ட்னா சம்மர் கிளாஸ்லா இதுதா இருக் பிஇவனுங்களுக்கு இப்பே ரோபோட்டிக்கா கோடிங்கா கேம் ட ஆப் டெவலேப்மெண்ட்டு
ம் ம் பரவால்லயே அ அ நமக்குல்லா சம்மர்னாலே ஏரி கொளோ
சுலே ஏ புரிய்ல புரியுன்தா நெனக்கிறேல்ல
ஏனா இப்ப இருக்க பசங்க டெக்னாலஜி கொஞ்சோ வளந்தான்ருக்கு மண்டைல மூல கொஞ்சோ வளந்த நம்ப்ளோட அதிக்மாதா இருக் நாமல்லா
இல்ல நமக்குலா வந்து ஒரு ஃபோன்னா ஃபோன் எப்டி ஒர்க் ஆகுது அப்டிங்கறதே நம்ம புரிஞ்சுக்கவே ரொம்ப வருஷோ ஆச்சு இவங்க எல்லா பொறந்ததுல இருந்தே ஃபோன் யூஸ் பண்றாங்க
ம் ம் நம்மளா ஏரி கொளன்னு சுத்திட்டு இருந்தோ சம்மர்ல இவுங்க வந்து கோடீங்கு ஏ ஐ னு சுத்திட்டிருக்காங்க
ஆம்மா
மருவாய்ர்ச்சி இப்பர்க்க காலகட்டங்கள்ம் ம் சரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோ அ டுத்தடுத் டாப்பிக்ல ம் ம் நன்றி நன்றி ம் ம்